ஹலோ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்கீங்க
ஆஹ்
கே சம்மர் லீவ்லா உங்களுக்கு எப்டி போயி ட்ருக்கு
சம்மர் லீவ் ஆல்மோஸ்ட் முடிய போது அதனால கொஞ்சொ சோகமா இருக்குது
ஓ சேர் செரி சோகமா எதுக்கு இருக்கு ஜாலியா எடுத்து பிள்ளைங்க எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்களுக்கு வேலையே இருக்காது நல்லா காலைல சாப்ட்டுட்டு தூங்கலா திரும்ப சாயங்கால எழுந்திரிக்கலா
ஆமா ஆனா வந்து நா வெக்கேஷன்ல எங்க பாட்டி வீட்ல இருக்குறேன்னா அதனால எனக்கு ஜாலியா இருக்கு கால்ல லேட்டா எழுந்திரிக்லா அவங்களே காஃபி போட்டு கொடுத்துருவாங்க அவங்களே சாப்பாடு பண்ணிருவாங்க எந்த வேலையு இருக்காது அப்டியே சோம்பேறி மாரி உக்காந்துருப்பே இதேஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணு சாப்பாடு பண்ணனு கொஞ்ச அப்டியே தூக்கமா வர் ல ம்அஞ்சு மணிக்கு எந்திருக்கு போது இன்னைக்கு ஒரு நாள் தூங்க மாட்டோமா இன்னு ஒரு பத்து நிமிஷொ தூங்க மாட்டோமா அந்த மாரி இருக்கு அதெல்லா கொஞ்ச நெனைக்கு போது எப்படா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் விடுவாங்க அப்டின்னு அதுக்காண்டி காத்துருக்க மாரி இருக்கு அதா கொஞ்ச எரிச்சலா இருக்கு
ஆமால ஆன எனக்கு அந்த பிரச்சன இல்ல நா பாட்டுக்கு ஜாலியா ஒம்போது மணி வரைக்கு தூங்குவே எட்டு மணி வரைக்கு கூட தூங்குவே ஆஹ் ஏதோ காலைல எழுந்திரச்சு ஏதொ ஒரு சின்னதா பிரேக் ஃபாஸ்ட் நாங்க எப்பவுமே கொஞ்ச ஹெல்த்தியான பிரேக் ஃபாஸ்டா பண்ணுவோமா அதனால
ஆமா அதுவு நல்லதுதா ஆனா ம் வெயில் கொறஞ்சுறோ அது வரைக்கு நல்லது இந்த ஏப்ரல் மே வந்து பயங்கரமான வெயிலு என்னதா லீவா இருந்தாலு அந்த வெயில்த்தோட தாக்கொ வந்து ரொம்ப அதிகமா இருக்குது ஆ அடுத்து வந்து அது கொறஞ்சுறு அதனால அது அத நெனைக்கும் போதுக் கொஞ்சொ ம் ம் சரி போ பரவாயில்ல அப்டி இருக்கு
ஆஹ் வெயில் இங்கேயுமே பயங்கரமாதா இருக்கு அந்த வெயில பாத்தா கொஞ்ச பயமா இருக்கு ஆனா இப்பதா வந்து நம்ம நெறைய தண்ணி குடிக்கணு அப்புறோ வந்து நெறைய பழோ எல்லா சாப்டணு ஆனா இந்த வெயில் காலத்துலதா நெறைய பழோ வந்து வரு அது எல்லாத்தையு நம்ம எடுத்துக்கணு அதனால தா அது வெயில்ல கெடைக்கிற பழன்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க எல்லா இருக்காங்கன்னா நமக் கண்டிப்பா வந்து இளநி அப்புறோ அந்த தன் அ தர்பூசணி பழோ அதெல்லா நம்ம நெறைய சாப்பட்ணு நீங்க குடுப்பீங்க்ளா இல்ல எப்டி
நாங்க வந்து கெடைக்கிற பழத்த கொடுப்போ தண்ணி பழோ வந்து வாங்குனா கொடுப்போ மாம்பழொ எப்பயுமே இருக்கு அதா சாப்புடுவோ ஆனா லீவு்ல எங்க இவங்கல்லா சாப்புடுறாங்க ஆ கால்ல எந்திரிக்கிறது லேட்டு அப்டியே உக்கார்ந்து இருக்காங்க சாப்பாடு கூட வந்து அந்த வெயிலுக் க்கு அதுக்கு சாப்ட மாட்டேங்குறாங்க தண்ணி தா குடிச்சுட்டே இருக்காங்க பழொ கொஞ்சொ சாப்புறாங்க அவ்ளோதா இந்த லீவ்ல சாப்பாடே ரொம்ப கம்மி வெளையாட்டு வெளையாட்டு வெளையாட்டு காலைல இருந்து ராத்திரி வரைக்கு வெளையாட்டுதா
ம் ஆமா நாம அப்டிதா இருந்தோ சின்ன வயசுலலா விளையாட்டு மட்டுதா தெரியு நா வந்துட்டு வெயில் இப்பதா எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குது வெ இருக்குது ஐயோ வேணா அப்டி சொல்றே ஆனா அப்பல்லா வந்து வெயிலே வெயில்லதா விளையாண்டுட்டே இப்போ ரோடுலயேதா இப்போ மே மாச லீவுக்கு எப்பய்மே ரோடதா சுத்திட்டே இருப்பொ பிமே அப்புறோ வந்து யார் சொல்றதியு கேக்காம மத்யான வேலேல கூ வெயில்லதா இர் போ எங்கம்மாள் கேட்டாங்க உள்ளவா அப்டி சொல்ட்டா வரேன்மாடு வெளியே வெள்யாண்டே அது மாரி ஜாலியா இரு க்கு ஆனா இப்ப அந்த லைப்பு இவுங்க வெளாற பாத் ப அ ஃபோன்ல வெளையாட்றாங்க வெளிய போ மாட்டிக்கிறாங்க வீட்டுக்குள்ள எதாச்சு ஒன்னு வக் கேம் வச்சுதா வெளையாடுறேன்றாங்க ஃபோன் கேக்குறாங்க அதுல்யு பிளேஸ் ஸ்டேஷன்ல தா விளையாட்னுன் சொல்றாங்க ஆனா நம்முளா வெளிய இந்த மண்ஜாமாலா வச்சு நம்முளா ஒரு வெளையாட்டு உருவாக் கி விளாய்ண்ட்ருக்கோ
ஆமா அப்பல்லா நமக்கு நறைய ஜாமா கெடையாது வெளாடுறதுக்குலா எதோ குறிப்பிட்ட ஜாமா ரொம்ப கடலா இருக்காது வாங்குறதுக்கு எ ஒரு தடவ் வாங்கி குடுத்தா அது ரொம்பா வருஷத்துக்கு அத ஒரு பேக்ல போட்டு போட்டு அப் அப்பலா மஞ்ச பை இருக்கு நம்ப எதாது விளாட் தமா வச்சிர்ந்தோனா எங்க பாட்டிலா எடுத்து மஞ்ச பைல போட்ருவாங்க அத எடுத்தெடுத்து வேல எடுத்துட் போயி பக்கத்து வீட்ல எடுத்துடு போய் வெளாடுவோ திருப்பி எடுத்துட்டு வந்து வப்போ இப்ப என் பசங்களுக்குலா வந்து ஒரு டப்பு நறையா வந்து ஜாமா இருக்கு ஆனாலு அவ்ங்க அத வச்சு வள்யாடுறதில திருப்பு திருப்பி அத எடுக்கவா இது எடு கவா அத வாங்கவா இதவாங்கவான் வேரெதாவ்தா வாங்கிகிட்டே இருக்காங்லொளிய இருக்குறத வச்சு வளாய்டுவோ அப்டின்றதே கடையாது பேட்டு பால் இருக்கு இருந்தாலு வந்து இன்னு பேட்டு வேணு ஃபைபர் வேனு உட்டன் வேனுன்ட்டு அடுத்தடுத்து அப்கிரேடு ராட்லதா இருக்காங்க இருக்கறத வெளா டோ ஒடப்போ அப்புல்லா இல்ல எனா ஒரு வய்ஸ்ல வாங்ன பொம்ம இன்ன வரைக்கு எங்க வீட்ல இருக்கு அப்புனா அவுங்க எந்தளவக்கு அத வெளாண்ட்ருப்பாங்கன் பாத்துக்கோங்க இந்த இப்பருக்க பசங்க வெள்யாட்றதே கடையாது எதியுமே வச்சு
ம் ஆமா அவுங் வந்து இது இருக்கு அப்பனா நல்லது இது போது அப்டின் நனைக்கிறதே இல்ல எப்ப பாரு எதாச்சு ஒன்னு கேட்டுட்டே இருக்காங்க நானா வந்துட்டு ஒரு சின்ன ஒரு னாலு எல்லாத்தியு எடுத்து வச்சு பத்தரமா வச்சு வெளையாண்டு அப்புறோ அத கொண்டு போறது அந்த மாரி வெளயாடுவோ அப்புறோ நீ எப்பியாது கோயிலுக்கு எங்யாது போனாதா பொம் வாங்கி தருவாங்க இப்ப பாரிவிக்குறாங்க சும்மா பக்கத்து கடைக்கு போனா கூட கேக்குறாங்க அது எல்லா கடலு எல்லாமே கெடைக்குது அது அது பத்தாதுன் சொல்லிட்டு இப்போ ஆன்லைன்ல வேற எல்லாமே கெடைக்குது அதுல வேற ஆர்ட்ரு போடு நீ ஆர்ட்ரு போட்டனா பால் நான் சும்மா ஆர்ட்ரு போட்ட அப்டி சொன்னா நீங்க முன்னாடி ஆர்ட்ரு போட்டதே இன்னு வர்ல அது வேற எப்போ வரு அப்டின்ற மாரி கே இருக்கறாங்க அவுங்கலா ரொம்ப தெளிவாவு இருக்காங்க ஆனா எனக்குலா ஞாபகோ ந்து நா வந்து ஒரு சின்ன சாக்பீஸ் இருந்தா கூட ஒரு ரூபாய்கு நாலு சாக்பீஸ் தருவாங்க ஒரு ரூபா எடுத்துட்டு போய் நாங்க நாலு சாக்பீஸ் வாங்கி நாங்க நாலு பேரு மத்தியானோல்லா ஒக்காந்து கிரிக்கிட்டே இருப்போ செவுத்துலே கிருக்குவோ துணி வச்சு தொடச்சு அப்படிதா விளான்டுட்டு இருப்போ அப்புறோ சும்மா தரைல கோடு கிழிச்சு விளையாட்றது த இங்கிட்டு அங்குட்டு குதிச்சா ஆனா இப்ப பாத்தா இதெல்லா ஒரு விளாட்டா இதெல்லா நாங்க விளாட மாட்டோ அப்டி சொல்றாங்க அவுங்களுக்கு வந்து இதெல்லா வந்து ஒரு மாரி போர் அடிக்குது அவங்கல்லா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எதாவது கேக்குறாங்க சில நேர வந்து ரொம்ப அறிவுபூர்வமான எதாவது ஒரு கேம் குடுத்தா அதுதா ரொம்ப நேர டைம் பெண்ட் பண்ணி விளாட்றாங்க அப்பற வெளியே கூட்டிட்டு போணுனு சொல்றாங்க அம் அப் நம்மலா அப்பலா அவ்ளோவா வெளிய போ மாட்டோ எப்பையாது பார்க்கு கூட்டிட்டு போவாங்க அவ்ளோதா ஆனா இப்ப பாத்தா அம்யூஸ்மெண்ட் பார்குன்றாங்க அப்றோ வந்து ஆ இன்னொன்னு என்னன்னா வந்து ஒரு கேம் சென்டர் மாரி இருக்கு அதுல போனா வந்து ஆயிரத்தி அய்நூரூபாய்க்கி பே பண்ணா பத்து கேம் விளாண்ட்டுக்லாமா அதுக்கு கண்டிப்பா போணுனு சொல்லில்லா அழுகுறாங்க என்ன ஏத்தி விடுனு அவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு கேம் கேற்னா நூறு ரூபா வருது அப்ப பத்து கேம்தா விளாட முடியும்னா அது ஒத்துக்கவே மாட்டேிக்கிறாங்க எனக்கு போணு எனக்கு போணு அதோட வேல்யூ அவுங்களுக்கு தெரியல ஆனா போயே ஆகணு ப அடம் பண்றாங்க
ஆ ஆமா இப்ப இருக்க பசங்களுக்கு காசோட வேல்யூவே தெர்ல அப்பல்லா நம்ம வீட்டுல அ வந்து இந்த திருவிழாலா கூட்டிட்டு போனா ஒரே ஒரு இதுலதா விளையாட வைப்பாங்க அடுத்தது நம்ம கேக்குறது கூட ஐயோ ஒருதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களே அடுத்துக்கு கூட்டிட்டு போனா திட்டுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு விட்ருவோ இப்ப இருக்க பசங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க ஆ நீங்க இதுல ஏத்திட்டு போனீங்க உங்ககிட்ட இவ்வளோ இருக்குது அவுங்க இவ்ளோ குடுத்தாங்கல்ல இப்ப பாட்டி எதாவது காசு கொடுத்தாங்க அம்மா எதாவது காசு குடுத்தாங்கன்னா அத வந்து ஞாபக வச்சுக்கிறாங்க இந்த காசு இருக்குல்ல எனக்கு தானே குடுத்தாங்க அது வந்து எனக்கு தாங்க நா இத வச்சு நா விளாண்டுக்குறே அந்த மாரி இப்ப யாராவது ஒரு ஆள் பொம்மை வாங்கி குடுக்க சொல்லி நம்ப வீட்லலா காசு குடுத்தா அந்த காசுலேருந்து அம்மா வந்து ஒரு சாக்லேட் வாங்கி தருவாங்க அவ்ளோதா அதுக்கு மேல நம்ம அத பத்தி கேக்க மாட்டோ ஆனா இப்ப இருக்க புள்ளைங்க வந்து கணக்கு வச்சுக்குறாங்க வச்சுட்டு அது இருக்குல அதுனால எனக்கு இத வாங் குடுங்க அத வாங்கி குடுங்கன்னு கேக்குற அளவுக்கு இப்ப பிள்ளைங்க இருக்காங்க அவுங்க வந்து ரொம்ப வந்து ரொம்ப அறிவா இருக்கிறது இப்ப நமக்குதா பிரச்சனையா இருக்கு
ம் ஆமா அதோட வந்து அந்த இதுல்லா கூட்டிட்டு போ ஒரு தடவ நம்மளலா என்னல்லா சின்ன வயசுல நாவு இருந்து ஒரே ஒரு தட ஒரு பெரிய பார்க் மாரி எதுக்காவது கூட்டிட்டு போயிருப்பாங்க அது இன்னு நாவும் வச்சிருப்போம் நாங்க சின்ன வயசுல போனோமே அந்த ஒரு தடவோ போனணோ ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க அப்ப போன வருஷ கூட்டிட்டு போனீங்க இந்த வருஷ கூட்டிட்டே போல என்ன இந்த வருஷ கூட்டிட்டு போங்கன்னு கேக்காங்க வருஷ வருஷம் எல்லா அங்க கூட்டிட்டு போக முடியாதுன்னா அதெல்லா அவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவுங்க ஃப்ரீட்ல வந்து வெக்கேஷன் இப்ப புதுசா ஒரு வேடு வேற வச்சிருக்காங்க வெகேஷனுக்கு போனு அப்டின்னு சொல்லிட்டு சோ வெ வெகேஷன்க்கு எங்கேயாவது போணு எதாவது ஒரு ஸ்பாட்டுக்குதா போணு சும்மா பாட்டி வீடு தாத்தா வீடு அதே அதுவு என்ஜாய் பண்றாங்க இருந்தாலு எதாவது ஒரு புது லொகேஷனுக்கு போய் அத அத எக்ஸ்பிளோர் பண்ணு அத வந்து நல்லா ரசிக்கணு அந்த மாரி நெனைக்கிறாங்க இங்க போணு அங்க போனு அந்த மாரி அதே மாரி டிரெஸ் கூட அவுங்கதா செலக்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க இந்த தா நா போடுவே இன் மாரிதா வேணு எனக்கு வலயல் போடமாட்டே அது பண்ணமாட்டே இது பண்ண மாட்டேன்னு இப்பவே சொல்றாங்க நம்மல்லா ஒரு அ செவன்த் எய்த் வந்ததுக்கு அப்புற தா அந்த மாரி சொன்ன இப்பல்லா ஒரு நாலு வயசுலயே சொல்றாங்க இதெல்லா எனக்கு வேணா இதுதா வேணு அதுதா வேணும்லா அ குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க
அ ஆமா ஆமா இப்ப இருக்க பசங்க வந்து ரொம்பவே தெளிவா இருக்காங்க எதுனாலு வந்து இப்ப வந்து ட்ரெஸ் பண்ணா கூட அந்த காலத்துல எல்லா டிரெஸ் பண்ணா செரி ஓகே அப்படின்ட்டு மூஞ்சி ஃபுல்லா பவுடரா இருக்கு நம்ம அப்டியேதா போவோ இப்ப இருக்கவங்க வந்து கரெக்டா வந்து அ இங்க பவுடர் இருக்கு இங்க எப்படி பண்ணணு எனக்கு இந்த பொட்டுதா வேணு இந்த கலர்லதா வந்து வளையல் போடுவே இந்த இந்த மாரிதா நா தலைவ வந்து வாரிக்குவே அப்டின்ற மாரி வந்து எல்லாமே அவுங்களுக்கு பிடிச்ச மாரி அவுங்க வந்து கண்ணாடிய பாத்து அவுங்க எப்படி இருக்காங்கன்றத பாக்குறாங்க அவுங்களுக்கு புடிச்ச இருந்தாதா நம்ம வந்து அந்த தலையவே நம்ம அந்த மாரி சீவ முடியு அவுங்களுக்கு அது பிடிக்கலனா நம்ம வேற கிளிப்ப வந்து குத்தி விடணு அவுங்களுக்கு பிடிக்கலா வேற லிப்ஸ்டிக் போடணு அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க முன்னல்லா நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க ஒரு ட்ரெஸ் வச்சிருப்பா அந்த ட்ரஸ்ஸ போட்டு விடு இப்ப வந்து அவங்க வந்து செலக்ட் பன்றாங்க நா இததா போடுவே இந்த ட்ரெஸ்தா நா வந்து போடுவே அந்த ட்ரெஸ்தா போடுவேன்டு அவுங்களுக்கு எது புடிச்சிருக்கோ அததா அவுங்க வந்து போட்டுக்குறாங்களே நம்ம போடுற ட்ரெஸ்லலா போடுறது இல்ல இப்ப கூட என் பையன பேன்டு போட்டு விடுனு எங்க பாட்டி சொல்றாங்க ஆனா அவனுக்கு ட்ரௌசர்தா புடிச்சிருக்குன்ட்டு இந்த ட்ரௌசர்தா போடுவே ரம்நாள்லா நம்ம பெரியவுங்க சொன்னா ஆ சொல்றாங்க அப்படின்ட்டு போடுவோ இப்ப என்னடானா அதெல்லா இல்லவே இல்ல
ம் ஆமா இதெல்லா நல்லா ல்ல இதுல்லா இப்ப போடுறது இல்ல யாரோ எனக்கு அந்த மாரிதா வேணு இந்த மாரிதா வேணு எப்படி இந்த வயசுலே கலர்ல்லா அவுங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல இந்த டிசைன் வேணுன்றங்க இந்த மாடல் வேணுன்றாங்க எப்படி அவுங்களுக் இது வந்து அட்ராக்டிவ் அதே மாரி பாட்டுமே பாத்தீங்கன்னா இந்த படத்துல பாட்டல்லா மனப்பாட பண்றாங்க எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல எல்லாத்தையு அவ்ளோ அழகா எடுத்து து பாடி அதே மாரியே அது சும்மாலா பாடுறது துல என்ன மாரி அவுங்க வந்து முகத்த வெக்கிறாங்க கையலா எப்டி அசிக்கக்கிறாங்களோ அதே மாரி பண்றாங்க அதெல்லா பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு ஆ எப்டி அவுங்க இந்த அளவுக்கு இது எல்லாத்தையு மனப்பாடம் பண்ணி இவ்வளோ அழகா பாடுறாங்கன்னு அதும் அதே மாரி டான்ஸ் தாடுவாங்க அதெல்லா பாக்கவே ஆச்சிரியமா இருக்கு என்ன இந்த கொழந்தைங்க இந்த வயசுல இவ்ளோவு தூரொ இதா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படிச்சதுலா அவங்கொ இன்ட்ரஸ்டட்டா பண்றாங்கல்ல இதுதா இதுதா எனக்கு புடிக்கு அப்டின்னா அதுல வந்து ரொம்ப இன்வால்ட்டா அதுல எல்லாமே கரெக்டா பண்ணணு அழகா பண்ணணு அப்டின்ற மாரியே அவங்க யோசிக்கிறாங்க இல்ல நா பாத்த வரைக்கு கொழந்தைங்க எல்லாமே அப்டிதா இருக்கு ரொம்ப சேட்ட பண்றவங்களு இருக்காங்க ஆனா அந்த சேட்ட பண்ணாலு வந்து ரொம்ப தெளிவா பண்றாங்க நம்மல்லா ஏமாத்தி ஈஸியா ஏமாத்தி வீட்டுக்குல்லா கூட்டிட்டு போயிருவாங்க ஆனா இப்ப இவ் ங்களலா வந்து கு கொஞ்சொ கூட ஏமாத்தவே மு டில நம்மள இவங்க ஏமா தி அந்த மாரி க்குறாங்க சரி உங்க கூட பேசுனதுல எனக்கு நேத்து போல நேரொ போனதே தெய்வ ரொம்ப நேர நம்ம பேசிட்ட மாரி இருக்கு நம்ம இன்னொரு தர இதே மாரி பேச்லா
நன்றி வணக்கம் நிகானி விட்ஜுச்சா